ஹலோ கேக்குதா
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது ஒங்க சவுண்டே ரொம்ப மைல்டா கேக்குது
இல்லயே எனக்கு சவுண்டு கரெக்டா தான இருக்கு ஒங்க ஒங்களோட வாய்சு தா லோவா இருக்கு எனக்கு
ங்க நா இவ்ளோ நேர பேசுனே எனக்கு எல்லாரு காலுமே சவுண்டா தா கேக்குது நீங்க பேசும்போது மட்டு மெதுவா கேக்ற மாரி இருக்கு எனக்கு
இப்ப பாரு இப்ப அப்டீங்ளா
கொஞ்ச பக்கத்ல வெச்சு பேசுங்க
பக்கத்ல இருக்கறது கூலர் பக்கத்ல ஓடுது அதனால உங்களுக்கு டிஸ்டபன்ஸா இருக்கும்னு நெனக்குறே இப்போ ஓகேங்ளா
இப்போ கொஞ்ச ஓகே சேரி எப்டி இருக்கீங்க நல்லா இரு
உம் உம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே
டின்னர் சாப்டாச்சுங்ளா நானா ஒர்க் பண்ருக்கே லாகின் பண்றே ஒர்க் பண்ருக்கே
அப்டியா நானு சாப்ட்டே சாப்டுட்டு அப்டியே மொபைல் பாத்துட்டு துங்க நீங்க கால் பண்ணிங்க இப்போ பேசிட்ருக்கே
எனக்கு மீட்டிங் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்ததால ரொம்ப நேர இழுத்துருச்சு அதனால இல்ல எப்போமே சீக்கிர முடிஞ்சுரு நா நைன் தேர்ட்டிக்கு லாகின் பண்ணுவே அ மீட்டிங் போனதால லேட் ஆய்டுச்சு
அப்டியா ஓகே ஓகே ஓகே நைட்டு சாப்பாடு என்ன சாப் சாப்டிங்க
அ நைட்டு சப்பாத்தி பருப்பு கொழம்பு
அப்பிடியா சப்பாத்திக்கி பருப்பு கொழம்பு எப்டி நல்லா இருக்குமா?
ம் எனக்கு புடிக்குங்க என்னோட ஃபேவரட் அது சோ மதிய மதிய செய்யறா ங்கல்ல இப்ப அந்த பருப்பு கொழம்புனா வெறு பருப்பு கொழம்பு இல்ல உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆ என்ன சொல்ல கேரட்டு பீன்ஸு உருளக்கெழங்கு மாங்கா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க மொதல்ல இந்த தால்ச்சா சொல்வோம்ல நம்ம
ஆமா.
அதே கன்சிஸ்டன்சி உங்களுக்கு என்ன அதுல கல்ல பருப்பு போடுவாங்க இதுல உங்களுக்கு தொவரம் பருப்பு அவ்ளவுதா வித்தியாசோ.
அப்பிடியா
சோ அந்த மாரி செய்றப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னு உங்களுக்கு ப பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே உங்களுக்கு காமினேஷன் நல்லா இருக்கு.
அது செரி எ ஓகே ஓகே ஓகே நாங்க இன்னக்கி என்ன சாப்ட்டோ இன்னக்கி சாப்பாடு செய்னுன்னு சொன்னோமா அதுக்கப்புறோ வந்து இது நிச்சயோ எல்லா ஆய்டுச்சு இதுக்கப்புறோ எப்ப செய்யறதுன்னு. உடனே ஆடர் போட் ப்போ? ஷவர்மா வாங்கி சாப்
நைட் டைம் ஷவர்மா கொஞ்சோ அவாய்ட் பண்ணிக்கிங்க. அது கொஞ்சோ டேஞ்சர் அது.
உண்மதா அது ஜங்க் ஃபுட்டு அத அவாய்ட் பண்ணணு
ம் ஏன்னா மயோனஸ் யூஸ் பண்றாங்கல்ல சோ பெரியவங்களுக்கு பிரச்சன இல்ல கொழந்தைங்களுக்கு அது குடுக்காதீங்க.
இல்ல இல்லயே எந்த கொழந்தைகளுக்குமே அத குடுக்க மாட்டோ நாங்க இங்க அக்கா தங்கச்சி நாங்க எல்லோரு வாங்கி சாப்ட்டோ.
ம் ம் ம் அதாவ்து மயோனஸ் இருக்கனால பாத்தீங்கன்னா கொஞ்சோ அந்த லேட்டா அந்த செரிமான பிரச்சன அதல்லா வருமா. அதனால கொழந்தைகளுக்கு கொஞ்ச செட் ஆகாம போயிரு. அதனால அவுங்களுக்கு கொஞ்ச அது கெடுதலு
கண்டிப்பா மேக்சிமோ ஜங்க் ஃபுட்ட வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுதா.
ம் ஆமா அது நீங்க ந ஈவினிங் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு சாப்ட்டீங்கன்னாங்க ஆ நீங்க படுக்க படுக்க போறதுக்குள்ள உங்களுக்கு அது ட டைஜெஷன் ஆயிரு அப்போ தொடர்ந்து
இல்ல இல்ல உங்ககிட்ட கால் பேசுன இல்ல அதுக்க அதுக்கப் பறமே சாப்ட்டந்தா ஒரு எட்ர எட்டேமுக்கா அந் ஆ ஆமா அந்த டைம்ல சாப்ட்ட நா
சேரி சேரி சேரி
சாப்ட்டுட்டு இப்ப சாப்ட்டது எல்லா ஜீரணமாயிருக்கு அதுக்குள்ள
செரி செரி செரி
மறுபடி பசி வந்தாச்சு இப்ப இந்த டைம்ல என்ன சாப்டுறது
இந்த டைம்லா நீ ரெகுலரா இந்த டைம் சாப்டுவிங்களா நைட் டைம் நீங்க சாப்டுவீங்களா
எப்பயாச்சு சாப்புடுவோ மேக்ஸிமம் ஏதாது தோச இ ட்லி
உ
ஆ சம்டைம் சப்பாத்தி அந்த மாதிரி இல்னா ஒயிட் ரைஸ் சாப்புடுவோ இன்னிக்கு வந்து மீன் கொலம்புனு சொன்னாங்க அது எல்லாமே தீந்து போச்சு மத்தியானத்தோட சில நேத்திக்கு வேற ஏதாது ரெ ரெடி பண்ணி தான சாப்டணு
உ ஆமா
ட்டு லேட்டாவு ஆயிடுச்சு செரி இந்தக்கா வந்து ஆட் ரு போட்டு சாப்டுவமானு கேட்டாங்க செரின்னு சொல்லிட்டு ஆடர் போட் ட்டு சாப்ட்டாச்சு சாப்ட்டதுதா குத்தோ நெஞ்செரிச்சலா இருக்கு
உங்களுக்கு எதுவு சேராம இருக்கு ஆமா டைஜசன் கயாருக்கு நீங்க என்ன பண்ணுங்க இதுல கொஞ்ச லெமன் இருந்தா லெமன் கொஞ்சோ புளிஞ்சு உப்பு சக்கர போட்டு குடிச்சுன்னா கொஞ்சோ நல்லா இருக்கு
எங்கங்க லெமனுக்கு எனக்கு ரொம்ப தூரோ அதெல்லா சாப்டே எனக்கு ஆ எனக்கு அதெல்லா சாப்ட்ட உடனே சழி பிட்ச்சிக்கு ஏன்னா என்ன காரணம்னா எனக்கு இந்த மூக்குகு கொஞ்சோ பிரச்சன இருக்கு இந்த சத பிரச்சன அப்டிங்கிறதுனால ஆமா சைனஸ் எல்லாமே இருக் இரு இந்த தண்டு வளசல் அப்டிங்கிறப்போ வந்து இல்லாமே இதெல்லா கொஞ்சோண்டு உள்ள போனாலு எனக்கு அது உடனே வேலய காட்டிரு
ஸோப்போ இன்னொரு ரைசாக ஐடியா சொல்கிறே நீங்க ஏன்னா வெறு தண்ணில என்ன பண்ணுங்க அர சிட்டிக உப்பு அர சிட்டிக சர்க்கர கலந்து வெறு தண்ணி குடிச்சு பாருங்க அது கூட கொஞ்ச கேக்கு
அப்படியா இப்ப என்ன பண்ணேனா அந்த ஜீரக இருக்குல்ல பெரு சீரக சொ ஜுவங்க
ஆமா பெரிஞ்சீரகம் ஆமா
போட்டுட்டு மென்னிட்டு வென்னீயே குடிச்சிரு
இல்ல அத விட உங்களுக்கு பெட்ரு உங்களுக்கு நல்ல உங்களுக்கு சொல்லனா
ம் ஆமா அததா சொல்லவர ஓம்
அது ஆ இல்ல இல்ல வாட்டர்ல்ல ஓம வாட்டர்ல்ல வெறு நம்ம ஓம ஓமத்தல ராவா நீங்க ஒரு கையளவு எடுத்து வாயில போட்டுட்டு தண்ணிய குடிச்சு தண்ணிய குடிச்சு முலிங்கிட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துலயே உங்களுக்கு அந்த டைஜஷன் கூட வேலய ஆரம்பிச்சிடு ஏப்போ வந்து உங்களுக்கு அந்த செரிமான ரூட் க்ளியராயிடு உங்களுக்கு அதா
அப்பிடியா
ஆமா இல்ல இல்ல அதுலயு உங்களுக்கு க்ளியர் ஆகல அப்டின்னா அ வீட்ல வாழப்பழ இருந்துச்சா நீங்க வாழப்பழ சாப்ட்டீங்கன்னா உங்களுக்கு இதாகு ஆனா நெறைய பேர் சொல்லுவாங்க அது செரிமான ப்ரச்சன வந்தப்போ வாழப்பழ சாப்ட்டா ஒத்து வராதுண்ணு ஆனா அந்த வாழப்பழத்ல இருக்கு ஒரு டேஸ்ட்டு
ப்பழனா பிடிக்காது
வாழபழ உங்களுக்கு புடிக்காதா
வாழப்பழ புடிக்காது சாப்ட மாட்டே எனக் புடிச்ச ஒரே பழ மாம்பழ மட்டுந்தா
மாம்பழ மட்டுந்தா
ஆமா அத கூட சாப்ட்டே சாப்ட்டதுக்கு அப்ற னு ஒரு மாரி பண்ணி ஜி சரி ஆசைக்கி சாப்ட்டுக்க வேண்டித அப்டிங்கிருந்து சாப்ட்டாச்சு இங்க ஒரே கூலி்ங் டைமா இருக்கா அதனால
உங்களுக்கு அந்த பக்க இன்னொரு பக்க கூலிங்க் மலை மேடுங்களா மலைங்களா
ஆமா லைட்டா சாரல் லைட் லைட்டா தூரல் கொஞ்ச கொஞ்சோ மழ பெய்யுது அந்த மாத்ரி ஆனா அந்த ஈவினிங் எ டு நைட் இந்த எட்டு மணி வரை வெக்கயாதா இருந்துச்சு உருக்கமா இருந் சு அதுக்கப்பறோ தே நாங்க வந்து ஹால்ல தா படுத்திருக்கோ ஐ மீன் ஹால்ல இல்ல ஹாலுக்கு அப்புறோ வந்து இங்க எப்டி சொல்லுவாங்க இங்க தென்ன அப்டிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாடில அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கதா படுத்து தூங்குவோ ச் அப்டிங்கிறதுனால கொஞ்ச ரொம்ப கூலா இருக்கு
இப்ப அந்த காத்து கூட வந்தா கூட உங்களுக்குந்த மூக்குக்கு
சேராதுதா வேற என்ண பண்ணனே டிங்க தா நல்ல கெடைக்குது உள்ள ரூம் உள்ள போன அந்த அளவுக்கு நெட்டு கெடைக்க மாட்டேங்குது
அப்போ உங்கள சுத்தி வீடு என்ன நெருக்கடியா இருந்தா உங்கள டவர் பிரச்சன வரு உங்களுக்கு
இல்லங்க இது பெரிய வீடுதா ஆனா என்னவோ இங்க கெடைக்க இந்த வீடு கெட்டனதுக்கு அப்புறம்தா சுத்தமா கிடைக்க மாட்டேக்கு
இல்ல இல்ல அக்கம் பக்கத்துல உங்களுக்கு வீடு நெறையா இருந்துச்சுன்னா அப்போ அந்த பகுதில பாப்புலேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா டவர் பிரச்சன வரு இப்போ சிட்டிக்குள்ள தா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ நீங்க தென்காசி அங்கல்லா சொல்ரீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச ஃப்ரீயா தான இருக்கு உங்களுக்கப்படி ஒன்னு நெருக்கடி இருக்காதுல உங்களுக்கு வீட்டில் அக்கம்பக்கத்தில
இங்க வீடு எங்கே இங்க தெரு ஃபுல்லாமே எங்க தெருவுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அறுவது எழுவது வீடு பக்கத்துல இருக்கோ
உ உ உ
அதுக்கப்பறோ பக்கத்துலயே ட்ராக் அந்த மாரிலா இருக்கு
இப்ப நீங்க இருக்கிற ஏரியால இருந்து அந்த மாஞ்சோளங்கரது தூரமா பக்கமா
என்னது
மஞ்சோலை மாஞ்சோலை
மாஞ்சோலை இந்த வயல்வெளியலா சொல்றீங்களா
தென்காசிலயே மாஞ்ஜோலைன்னு ஒரு எடோ இருக்குங்களே அதாவது ஹில்ஸ்சுல ஒரு ஏரியா
இல்லயே எனக்கு தெரியாதே
இல்லயே தென்காசில இருக்குங்களே மாஞ்சோலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இப்போ நம்ம நம்ம ஊட்டி நம்ம ஏற்காடு கொடைக்கானலா சொல்லுவோ அந்த மாதிரி ஒரு ஹில்ஸ் இருக்குதுங்களே அதுக்கு பேரு மாஞ்சோலைன்னு சிங்கிள் ரோடு மாரி பஸ்ஸுலா போவுமே அந்த எடத்துக்கு
அப்டியா அப்டி எது நா கேள்விபட்டதில்லயே
தென்காசில இருக்கிறீங்க மாஞ்சோலை தெரிலங்குறிங்க அ லோகேஷன் நல்ல லோகேஷன் நா பாத்திருக்கே ஆ இல்ல தென்காசி மாவட் டந்தா பட் மாஞ்சோலை உங்களுக்கு அதுல தானே வருது உங்களுக்கு அது பக்கதுல தா வருது
ஆனா இதுவரை நா அப்டி எது கேள்விப்பட்டதுல்லையே ஒருவேளை நீங்க சூரியகா இந்த சூரியகாந்தி கார்டன் சொல்லிட்டு இருக்க அந்த மாரி எடத்த சொல்றீங்களா
இல்ல உங்களுக்கு நல்ல ஹில்ஸ் மாரியே போவு ஒத்த அடி ப மாரி போவு‌ அது நல்ல உங்களுக்கு நல்ல கூலிங்க இருக்கு நல்லா மிஸ்ட்டா இருக்கு நல்லா அந்த ஏரியாவே நல்லா இருக்கு தெங்காசில அந்த ஏறியாகு பேரு நீங்க வேணா நெட்ல வேணா மாஞ்சோளைன்னு போட்டு பாருகலே உங்க ஊர்லதா வரூ பாருக நெட்ல போட்டு பாருங்க மாஞ்சோளைனு போட்டிங்னாவே உங்க ஊர் தா தென்காசிதா வரூ அதுல
இப்போ போட்டு பாத்துருவோ
ஏனா நல்ல ஒரு உங்களுக்கு ஊட்டி கொடைகானல் மாரி நல்ல ஒரு ஏரியாவு நல்லா இரு ரொம்ப வருஷமா வரனோ வரனோ நினச்சிகிட்டு இருக்க வரபமுடிய மாட்டேன்து எதோ ஒரு வேலவந்
அப்படியா
நல்ல சூப்பரான ஏரியா அது மாஞ்சோளை
ஓகே ஓகே ஓகே
நீங்க போறந்து வளந்ததுலா அந்த ஊர் தானே
என்னா
இல்லங்க போறந்து வளந்தல்லா அந்த ஊர் தென்காசி தான நீங்க
மாவட்டந்தா எங்களுக்கு தென்காசி கடையநல்லூர் பக்கோ
போரு எது கடயநல்லூர் பக்க மா அப்ப சரி அப்ப அதனால தா உங்களுக் தெரியல அது எனக்கு தெரிஞ்சி மெயின் தென்காசியில வருது அது
அப்படியா
உ உ தென்காசில இருந்தே பாத்தீங்ன்னா ஒரு ஓரளவு சின்ன ஹில்ஸ் மாரி இருக்கோ அங்க மாஞ்சோளைன்னு இருக்குது
தெரியு ஜவுளி கடைகள் இருக்குல்ல அந்த மாரி எடங்கள்லா தெரியு ஏனா மேக்சிமோ நாங்க அங்க தா போவோ
அத்தென்காசி தான நா அந்த அஞ்சருவி அதலா து
ஆமா ஆமா அது தென்காசில இருந்து கொஞ்சோ ஒரு ஒரு இருவது நிமிஷோ அப்டி டிராவல் பண்ணி போனா குற்றாலம் அப்றோ கு ற்றாலத்துல இருந்து கொஞ்ச தூரோ போனா ஐந்தருவி
ம் ம் அந்த இந்த படங் கூட அங்கதான எடுத்தாங்க தர்மதுரை படங் கூட அங்கதான எடுத்தாங்க?
அப்டியா?
சேது சேதுபதி நடிச்சிருப்பா சேதுபதி தமன்னா நடிச்சிருப்பாங்கல்ல அந்த எந்தப் பக்கம்னு ஒரு பா த்தோன்னா ரொம்ப அத அந்த ஐந்தருவி நெஜமா தெரியாத மாரி கேக்குறீங்களா இல்ல தெரியாதா உங்களுக்கு நெஜமாலுமே?
நெஜமாவே தெரியாது
இல்ல நீங்க படோல்லா பாக்க மாட்டீங்களா எது?
பாத்ருக்கே ஆனா அங்கதா எடுத்தாங்கங்கறது தெரியாது. அதுல அந்த சாங்தா கேட்ருக்கே. அந்த எந்தப் பக்கம் அந்த சாங் இருக்குல்ல அது அது என்னோட ஃபேவரட் சாங்கு அந்த சாங் மட்டுந்தா கேப்பே அந்த படொ அந்த படோ அந்தளவுக்கு பாத்ததில்ல. கொஞ்சொ கொஞ்சொ பாத் திருப்பே.
படமே உங்களுக்கு முழுக்க முழுக்க தென்காசில எடுத்த படந்தான அது.
அப்ப ஒருவாட்டி பாக்கணு. பாத்தா தெரியுன்னு நெனக்கிறே.
ஆ நீங்க அந்த பாட்ட பாத்தாவே உங்களுக்கு பாருங்க தென்காசில மெயினான ஏரியா எல்லாமே காட்டுவாங்க. அந்த மலக்கோட்ட மார இருக்கு. அப்றோ உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா ஏரியாமே கவர் பண்ணுவாங்க ஐந்தருவிலேந்து எல்லாமே காட்டுவாங்க அதுல.
அப்பிடியா? செரி அப்ப பாத்துருவோ பாத்தா தெரியு.
ம்
ஓகே உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் அங்கல்லா?
ம் சேலன்னா மாம்பழந்தா.
ம் மாம்பழோ ஐயோ மாம்பழோ அப்ப அங்கல்லா ஈஸியா நெறைய கெடைக்குமா?
கெடைக்கி உங்களுக்கு ரேட்டு நல்லா கம்மியா கெடைக்கு. ஃபுல்லாவே வெ உங்களுக்கு மாம் பழோன்னாவே உங்குளுக்கு டோட்டலு இண்டியாக் கே பாத்தீங்கனா சேலம்ந்தா மெய்ன் அந்த அளவுக்கு மாம்பழோ போகுது இந்த சுத்தி அவங்களுக்கு ன்ன அந்த சிட்டியோடய சுத்திய உங்களுக்கு நெறைய வெரைட்டி ருக் மாம்பத் மாம்பழத்துல என்ன சாப்ட்ருக்கீங்க என்ன வெரைட்டி சாப்ட்ருக்கீங்க
சேலத்து மாம்பழோன்னு சொல்லிதா விக்கிறாங்க.
இல்ல சொல்லி விக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ஒரு ஒரு மாம்பழத்துக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு?
அது தெரியாதே.
தெரியாதா? அப்ப உங்களுக்கு என்ன சொல்றது கிளிமூக் கு மாம்பழோன்னு சொல்லுவாங்க. அது நீட்டமா இருக்கு காய் மாரி
சாப்ட்ருக்கோ
அதா சொல்றாங்க அந்த கிரிமுக்கு மாம்பழ சொல்லுவாங்க அப்ற மல்கோவா இருக்கு அதுக்கப்ற பாத்தீங்கன்னா ஆ இது என்ன சொல் து வங்கன பள்ளின்ருக்கு அப்ற ந நீளம் இருக்கு செந்தூர இருக்கு அப்ற பாத்தங்கன்னா இமாம் பசந்துன் இருக்கு இருக்கு அப்பற குதாதத் இருக்கு மாமரத்துல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு
ஆமா ஆனா ஆனா நாங்க அப்படி எங் செல் ப்பட்டதில இங்கே விக்கும் போதே சேலத்து மாம்பழ தித்திப்பார்க்கு தித்திப்பார்க்குன்னு சொல்லிட்டே
அ அததா எக்ஸாட் ஆனா நேம் சொல்லாம காமனா விக்கறாங்க உங்களுக்கு என்ன பாழோனு தெரியாம மீடியம் சைஸா இருக்குமா இல்ல கொஞ்ச பெருசா இருக்குமா
ஆமா என்ன
ருசா இருக்குங்களா இல்ல பெருசா இருக்கு மாம்பழம்
ஆ